தோழி ந
நா நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கற தோழி இப்ப என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீட்ல இருந்து வருமானோ ஈட்டனும் தோழி ஆனா வந்து வெளிய போயி வேல பாக்குறக்கு எனக்கு பெருசா விருப்போ கெடயாது வீட்ல இருந்து குடும்பத்த பாத்துட் பண்ணணு அது வந்து இ ஒர்க் ஃபிரம் ஹோம் பாக்லாமா இல்ல வந்துட்டு ஏதாவ்து தொழில் தொடங்கலாமானு எனக்கு ரொம்ப ஒரு இதாவே இருக்கு தொழில் ஆரம்ப காலகட்டத்துல நம்ம வந்து பெருசா நம்பி தொறக்கலாமா இல்ல வந்து சின்னதா வந்து ஆரபிக்கலாமா அப்டினு ரொம்ப ஒரு இதாவே இருக்கு அதுக்கு ஒரு சரியான ஒரு இது குடுக்க முடியுங்களா தோழி
ஆ கண்டிப்பா ஆ அது எப்டின்னா வந்து நம்ம எதுமே ஒரு சிறு தொழில்னா நமக்கு ஏதாது ஒரு விஷ்யோ தெரிஞ்சிருக்கணு அது வந்துட்டு நம்ம பர்ஸ்ட் யோசிக்கணு நமக்கு என்ன கைத்தொழில் மாரி எது வந்து தெரியு அப்டின்ற மாரி நம்ம யோஸ்ச்சோனா அதுலருந்து அடுத்த லெவல்க்கு போறதுக்கு நம்ம இது பண்ணலா அப்படி நீங்க எதுவு தெரி இப்ப வந்து நீங்க நல்லா சமைப்பீங்க அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா வந்துட்டு ஆ ஒரு வீட்ல இருந்தே ஒரு சின்னதா வந்துட்டு ஆ ஃபிரெண்ட்ஸ் சமச்சு குடுக்கறது இப்ப வந்து ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வீட் வீட்ல சமைக்கறது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு சோ மத்தியானத்துக்கு வந்து நா சமச்சு குடுக்கற அப்டின்னு உங்ளுக்கு என்ன ஆ டிஷ்ஷஸ் பிடிக்கு அப்டின்னு தெரிஞ்சு வச்சுக்ட்டு அத வந்துட்டு ஒரு நாலு நீங்க சாம்பிள்கு சமச்சு குடுத்து அவங்ளுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி அவங்ளுக்கு புடிச்சிருந்துனா வந்து வீட்ல இருந்தே நீங்க சமச்சு குடுக்குற மாரி ஒரு ஆ டிஃபன் பாக்ஸ் மட்டு நீங்க வாங்கி வச்சுக்டீங்கன்னா மாத்தி மாத்தி நீங்க சமச்சு குடுக்குற மாரி அந்த மாரி ஒரு சின்ன பிஸ் னஸ் மாரி வீட்ல இருந்தே பண்ணலா லேடிஸ்ஸு சோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆ பிஸ்னஸா இருக்கு அப்புடின் நெனக்கற அது இல்லாம இப்போ உங்களுக்கு எதாவது டெய்லரிங் தெரியு அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு நீங்க வீட்ல இருந்தே பண்ணிக்கலா அ பண்ணி் குடுக்கலா இப்போ ஒரு ஓர் சின்ன பிளவுஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செர்க்கிள் ல இருந்தே நீங்க ஆரம்பிக்கலா ஆ இப்ப உங்க ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கனா உங்ளுக்கு பிளவுஸ் தெச்சு குடுக்கறனு சொல்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே உங் நீங்க வந்து ஒருத்தர் கிட்ட பண்ணி குடுத்த ஒடனே உங்க்க ஆ இவ்ளோ காசு அப்டின்னு சொல்ட்டு நீங்க சொன்னீங்கனாவே யாரு வந்துட்டு இஷ்டப்பட மாட்டாங்க வாங்குறதுக்கு பர்ஸ்ட் குடுக்கும்போது வந்துட்டு நீங்க சம்புள் மாரி நா பண்ணி குடுக்குறே அப்டி நீங்க பண்ணி குடுத்தீங்கனா அது வந்துட்டு அவுங்க பாத்துட்டு உங்கள்து அவுங்க எப்டி இருக்குன்னு சொல் ட்டு ஒரு பீட்பேக்கு குடுப்பாங்க புடிச்சுருந்துதா இன்னொரு ஆர்டரும் குடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணலா சோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷ்யங்கள் அதுலயே வந்துட்டு உங்ளுக்கு ஆரிவொர்க்கெல்லா இருக்கு இந்த ஆரி ஒர்க் வந்து ட்ரை பண்றது வந்து நீங்க ஈஸியா பண்ணலா அது வந்துட்டு ஆனா வந்துட்டு நீங்க அதுக்கு ஒரு க்ளாஸோ இல்லனா உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கணு அந்த மாதிரி விஷ்யங்கள் இருக்கு அதுக்கப்றோ வந்துட்டு இப்போ ஒரு சாரீ பிசினஸ் மாரி பண்லா இப்போ ஒரு ஒரு ஹோல்சேல் கடையில போயிட்டு உங்ளுக்கு பக்கத்துல வந்துட்டு நீங்க எந்த ஏரியால இருக்கீங்ளோ அந்த ஊர்ல இருந்து எதா ஹோல்சேல் கட மாரி இருந்து சுனா அது ஒரு கொ ஒரு கொஞ்சோ சாரீஸோ இல்லன்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸசோ கொஞ்சோ வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ச ஒர்க்குல வந்துட்டு அவங்களுக்கு விக்கிறது ஒரு ஒரு ப்ரோ நூர் ரூபாய்க்கிட்ட வா போற ஒரு ஒரு சாரீ இருக் க்குனா ஒரு நூத்தி இரபது ரூபாய்க்கு ஒரு இரபது ரூபா ப்ராப்பிட் வச் வச்சு நீங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு விக்கலா சோ அதுல வந்து வர லாபம் வந்து நீங்க எடுத்துக்லா சோ அந்த மாதிரியு நெறைய விஷ்யங்கள்ருக் கு சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நா எப்டி பாக்கறனா வந்து இப்ப ஒரு கிளாஸ் போயிட்டு நீங்க அதுக்கு ஒரு சர்ட்பிகேட் மாரி வாங்கி வச்சு ட்டு நீங்க அதுல பண்ணீங்கன்னா இன்னமு கூட ஒரு கூடுதல் அட்வான்டேஜா இருக்கு நீங்க வந்துட்டு அவுங்ககிட்ட காட்டுலா இந்த மாதிரி நா சர்ட்டிஃபைடா இந்த மாதிரி விஷ்யம் ப ஆ க்ளாஸ் போயிருக்கே சோ அதுல வந்துட்டு நா இந்த மாத்ரி பண்றே அப்டின் சொல்ட்டு அதுல வந்துட்டு அதுலியே வந்துட்டு நீங்க பாத்தீங்கனா வந்துட் டு ஆன்லைன்லே நறைய க்ளாசஸ் எடுக்றாங்க ஒரு பேக்கிங் க்ளாஸ நீங்க எடுத்தீங்கன்னா வந்துட்டு பேக்கிங் க்ளாஸ் போய்ட்டு அதுல வந்துட்டு நெறைய வெரைட்டிஸ் இருக்கு நீங்க கப் கேக்கு பிஸ்கெட்ஸ்சு அந்த மாத்ரி வந்துட்டு பிரௌனி அந்த மாரி நறைய விஷயங்கள் இருக்கு சோ அதுக்குலா நீங்க கிளாஸ் போயிட்டு நீங்க வந்துட்டு படி ண்ணி நீங்க இங்க ஒரு சம்பல் மாரி ஃப்ரெண்ட்ஸ்கு குடுத்தீங்கனா அது அவுங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா அதுல இருந்துட்டு ஒரு ஆ பிஸ்னஸ் மாரி நீங்க ஸ்டார்ட் பண்ணா ஏனா இ அ எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாரி ஏதோ ஒன்னு பண்ணிட்டேதா இருப்பாங்க எல்லாருமே ஆ யாருமே அந்த மாத்ரி வெளிய இருந்து தா ஆட்ரு பண்ணி வாங்குவாங்க சோ நீங்க வீட்லருந்து பண்றீங்கன்னா அது ஒரு ஹோம் மேடா நீங்க வந்துட்டு உங்க கைப்படவ நீங்க பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லா வந்துட்டு ஒரு நெறைய விஷ்யங்கள் போட்டு நீங்க பண்ணம் போது அது வந்துட்டு ஒரு நல்ல விஷ்யமா பாத்து உங்குளுக் ஒரு ஆட்ரு குடுக்குறது அந்த மாரி பண்வாங்க சோ இந்த மாரி நெறைய விஷ்யங்கள்ருக்கு நீங்க வீட்ல இருந்தே பண்றதுக்கு அந்த மாரி நீங்க ட்ரை பண்லா
கண்டிப்பாங்க தோழி நீ சொன்ன மாதிரி அங்க சமச்சு குடுக்கறது அது வந்து நானுமே வந்துட்டு பாத்தது உண்டு எப்டின்னா இந்த ஹாஸ்டல் மாரி எல்லா இருக்கு பாத்தேங்க்ளா அதுல வந்து பெண்கள் அ ஹாஸ்டலா இருந்தாலும் செரி ஆண்கள் ஹாஸ் த்துல இருந்தாலு சரி அது வந்து வீட் ட்ல இருக்க ஒரு ஹவுஸ் வொய்ஃப் வந்து இந்த மாரி பச பசங்களுக்கு வந்து சமைச்சு குடுப்பாங்க சமைச்சு குடுத்து அவுங்களு அதுல ஒரு நல்ல வருமானம் வந்து ஈட்றாங்க அதுவு ஒரு நல்ல ஆப்ஷன் தா சொல்ல முடியு ஆனா நம்ப வந்துட்டு அந்த மாதிரி இல்லாம கொஞ்சோ ஒரு சிஸ்டம் ரிலேட்டடா தெரியு அப்டின்னா இந்த கணினி இது பண்றது அது மாதிரி எதுலயாவது போறதுக்கு வந்து வாய்ப் க்குகள் இருக்குங்ளா
ஆ அந்த மாத்ரி நெறைய விஷ்யங்கள் போயிட்டுதா இருக்கு இப்போ இந்த டைப்பிங் ஒர்க்குன்லா சொல்றாங்க அத வந்து டைப் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் மாட்ரி ரெடி பண்ணி குடுக்குறது அந்த மாத்ரி ஆ நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதோ அதுக்கேத்த மாதிரி ஆ டைப் பண்ணி குடு க்கறது அந்த மாரி விஷயங்கள் நறைய இருக்கு அதுக்கப்றோ நறைய பேருக்கு ஆ இப்ப வந்து அவங்க டேட் ட்டாஸ் செல்லா நமக்கு குடுத்துருவாங்க அத வச்சு நம்ம ஒருத்தருக்கு கால் பண்ணி ஆ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது அந்த மாரி விஷயங்கள் நறைய இருக்கு அதுக்கப்றோ இந்த சர்வே எடுக்கறது அப்டின்ற மாதிரி நற நறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கப்றோ இந்த மெயினா வந்துட்டு இந்த கால் பண்ணி பேசுற மாதிரி நறைய விஷயங்கள் போயிட்ருக்க இன் அம் ஆ அந்த மாதிரி விஷயங்களு வந்துட்டு ஆ டெலிகாலிங் அந்த மாதிரி விஷயங்கள்லா நறைய இருக்கு சோ அந்த மாதிரி யு பாக் க்லா சோ அதுலயு வந்துட்டு நீங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு அவுங்குளுக்கு வந்து உங்க அவங்க எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ளோ இருக்கு எவ்ளோ நாள் அதுல அவுங்குளுக்கு ஓரளவுக்கு ம் அ எப்டி பண்ணணு என்ன ஏதுன் சொல்லிட்டு உங்குளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான் கேப்பாங்க அதுக்கேத்த மாத்ரியு போலா இல்லேனா ஒரு நீங்களுக் அத அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லேனா ஒரு ப்ரெஷர் மாத்ரியு நீங்க வந்து ஜாயின் பண்லா சோ அந்த மாத்ரியு இருக்கு இந்த பெண்களுக் வந்துட்டு வீட்ல இருந்து செய்ற மாத்ரி ஆ நெறைய வி விஷயங்கள் இருக்கு ஆனா வந்துட்டு ஆ அது ஒரு க கரெக்டான ஒரு வேலையா அப்டின்றத வந் தா நம்ம பாக்க வேண்டியதாருக்கு அது ஏனா வந்துட்டு நறைய விஷயங்கள் வந்து அது கரெக்டான ஆ ஒரு வேலையா இருக்குமா அப்டின்றது நறைய பேருக்கு வந்து ஒரு ஆ ம் அ யோசனையாவே இருக்கு சோ அந்த மாத்ரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ யார் மூலியமாவோ நமக் ஒரு ஒரு நல்ல ஒரு வேல தெரிஞ்சதுன்னா அதுல இருந்துட்டு நம்ம எப்டி முன்னேர்றது அப்டின் சொல்ட்டு வீட்ல இருந்தே பண்றது அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேலைய கூட நம்ம ஏன்னா கொழந்தைங்கல வச்சுட்டு இருப்போ நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் விட வேண்டியதா இருக்கு நெறைய வேலைகள் வீட்ல இருக்குற வேலையு செய்ய வேண்டியதா இருக்கு சோ அதையு பாத் விட்டுட்டு நம்ம ஒரு வேலையும் செய்யும் போது நம்ளாரும் முழு நேரமு உக்காந்துட்டு ஒரு வேலை செய்ய முடியாது ஒரு பாதி நேரம் ஒரு மூணு மணி நேரம் இல்ல ஆறு மணி நேரம் அந்த மாரி செய்யிற மாதிரி வேலைகளும் வந்துட்டு நறையா விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஒரு வீட்ல இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரியு பாக்கலா நம்ம
ஆமாங்க தோழி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஆனா வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஆன்லைன்ல வலைத்தளங்கள்ல நம்ப இந்த மாதிரி வேலையை வந்து தேடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்பகத்தன்மையா இல்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க காசு வாங்கிட் இல் ஆனா வந்து ஏமாத்துறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதாவது நம்ப வேலை செய்றதுக்கு நம்பளே காசு குடுக்குற மாதிரி ஒரு இருக்கு அப் அப்டி காசு குடுத்து நம்ப வேலை செய்ற மாதிரி எல்லா வந்து நெறையா இதா இருக்கு அவுங்க பணத்த நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு ஒரு ஆகாவலியான ஜாப் மாதிரி சொல்றாங்க அதுக்கப் அப்றோ அதுக்கும் நமக்கு வந்து பணம் எதுவும் குடுக்கறது இல்ல அதனால நம்மகிட்ட இருந்து இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து ஒரு உழைப் போட்டு திருடி வச்சுக்குறாங்க பணத்த கேட்டா இதா தர்றே அதா தர்றே அப்டிங்குற மாரி இழுத்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா கண்டிப்பா வரு நீங்க கவலப்படாதீங்க கண்டிப்பா இந்த மாசோ போட்டுருவோ அடுத்த மாசோ போட்டுருவோ அந்த மாரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லா எப்டி தோழி நம்ம ஓவர் கம்பெனி வளர்றது
ஆ கண்டிப்பா நம்ம ஒரு வேல செய்யிணு அதுல இருந்து நம்ம ஒரு வீட்டுக்காக ஒரு காசு சேக்கணு அப்டின் சொல்லிட்டு நம்ம ஒரு ஆர்வத்தோட நம்ம பண்றோ ஆனா வந்துட்டு நெறைய பேரு இந்த மாதிரி ஏமாந்து போறது நெறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குதா நம்ம கொஞ்சோ யோசிச்சி கொஞ்சோ ஒரு நல்ல ஒரு ஆ அது வந்து நம்பிக்கையான ஒரு இதுவா அப்டின்னு கொஞ்சோ விசாரிச்சி அதுக்கப்றமா அந்த விஷயத்துல இறங்குறது கொஞ்சோ நல்லது அப்டின் நனைக்கிற ஒரு அவசரப்பட்டு சேரி நம்ம பண்ணுவோ அதுக்கப்பறோ பாத்துக்கலா அப்டின்ற மாரி யோசன யோச ச்சி பண்றது அது தப்பு அப்டின்னு நெனைக்கிறே சோ எதுவா இருந்தாலுமே நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு இருக்காங்கனு நமக்கு நம்ம வந்து கேக்கலா அதுக்கப்றோ நம்ம கம்யூட்டர்ல போய் பாத்தாலே நமக்கு தெரியு இதுக்கு வந்துட்டு ஒரு ரிவ்யூஸ்சு ஃபீட்பேக் அந்த மாதிரிலா நெறைய விஷயங்கள் வந்துச்சி இப்ப ஆன் லைன்லயே உங்களுக்கு அ நறைய பாக்க முடியுது நெறைய பேர் ஏன்னா அதுல வேல செஞ்சிருப்பாங்க அதுல இருந்துட்டு எப்டி வருதா காசு வருதா இல்லையா அப்டின்றதெல்லா வந்துட்டு நமக்கு அதுலயே ஒரு போர்ட்டல் மாரி வச்சி அதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க சோ அந்த விஷயங்கள்லா நம்ம கொஞ்சோ பாத்து படிச்சு அதுக்கப்றமா அதுல இருந்துட்டு நம்ம ஆ அடுத்த லெவலுக்கு போறது பரவால்ல அப்டின் நெனைக்கிறே சும்மா ஒரு கண்ண மூடிக்கிட்டு சேரி நம்மளும் பண்ணுவோ அதுக்கப்றோ பாத்துக்லா வர்றது என்னன் சொல்லிட்டு அப்டின் சொல்லிட்டு இருக்கறத விட ஒரு நம்பிக் க்யான மூலியமா வருதா அப்டின்றத ஒரு பாக்குறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயோ அப்டின் நெனைக்கிறே சோ அந்த மாதிரி இது வந்துட்டு நீங்க பண்ணலா சோ அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் நெறைய வேலைகளு இருக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்றது ஆ கரெக்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறே ஏன்னா வந்து ஆ அ இப்போ ஒரு கைத்தொழில் அப்டின் பாத்தீங்கனா வந்துட்டு அது வந்து கண்டிப்பா வந்து நமக்கு காசு வர்றதா போறது இதுலயு யாரு எதுவு ஏமாத்திர போறது இல்ல பட் இந்த மாரி ஒரு ஆன்லைன் விஷ்யம் அப்டின்னு வர்றப்ப வந்துட்டு கொஞ்சோ பாத்து நம்ம கேர்ஃபுல்லாதா பண்ணணு ஏனா நம்ம எப்டி இருந்தாலு நம்ம நம்ம காசுன்னு சொல்ட்டு நம்ம கைலிந்து எதும் போட போறதில்ல பட் இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு நம்ம உழைப்ப போட போறோ ஏனா ஒரு ஆறு மணி நேரம் உக்காந் து நம்ம ஒரு உழைப்ப போடுறோன்னா அதோட பலன் இருந்தாதா பரவால்ல அது பலன் இல்லாம வந்துட்டு நம்ம எதுவு வராம இருக் கும்போது நம்ம ஒரு கஷ்டமாவு இருக்கு அதுக்கப்பறம் நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்ருக்கோமே அதுக்கு இல்லன் ரொம்ப மன உளைச்சலு ரொம்ப அதிகமாயிடு சோ அந்த மன ஒளைச்சல் வராம இருக்கணுனா வந்துட்டு கொஞ்சோ பாத்து அடுத்த வேலய செய்யறது கரெக்டா இருக்கு
ஆமாங் தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க நம்ம அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சோ கெவனிச்சு பண்ணோ அப்டின்னா அந்த எடத்துல நமக்கு வந்துட்டு அந்த நேரமும் செலவாகாது அதே மாதிரி நமக்கு அதுல நம்ளோட இது எதுமே நம்ம இன்வெஸ் பண்ண மட் பண்ண மாட்டோ இல்லைங்ளா நீங்க சொன்னது ந ஏங்க அத யூஸ் ஃபுல்லா இருந்ததுங்க தோழி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாங்ளா
கண்டிப்பா நொம்ப நன்றி